கேக்குதா ஆ கேக்குது
ஆமா அந்த மாரி சட்னி ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு அவரென்ன அ அவளதே இன்னக்கி இந்த ரெசிபிக்கான ஐட்டம்லா வாங்க போணு இங்க வேற மழ இருண்டுகிட்டு வருது
வாங்குறதுன்னா பக்கத்துல இருக்க கடையெல்லா தூரமா போணுமா நீங்க
பக்கத்துல இருக்கு வண்டில போனா ஒரு நிமிஷம்
ம் சேரி சேரி க்ளைமேட் அங்க எப்டி இருக்கு இங்கெல்லா
நல்ல மழை இங்கயுமே நல்ல மழை மழை மழை மழை துணியெல்லா காயவே மாட்டேங்குது கடுப்பா இருக்கு
இங்க நல்ல மழ இல்ல ஆனா கிளைமேட் வந்து கொஞ்சோ கூலிங்கா ஓரளவுக்கு லைட்டா மழ பெய்ஞ்சுட்டு தூறல் வந்து பெரிய தூறலா விழுந்துச்சு விழுந்துட்டு இப்ப நின்றுச்சு இப்ப ம் நாங்க ஏ சி வாங்கிட்டோலங்க அதனால தப்பிச்சுட்டோந்தா
எப்பங்க இத நீங்க சொல்லவே இல்லிங்களேங்க
சொல்லலைய உங்கள்ட்ட ஒன்னு நாங்க நா ஏ சி வாங்கி கிட்டதிட்ட போன மாசோ இருவத்தி ஒன்னா தேதி வாங்கனதுங்க ஆனா ஒன்னு இன்டா இன்ஸ்டலேஷன் ஒன்னு நடக்கல
அ
இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு நாங்க ஏ சி ஊரு திருவிழான்னு ஊருக்கு போய்ட்டோ சரி அவுங்க வரேன்னாங்க அப்றோ அதுக்கப்புறோ ஏ ஹஸ்பண்ட் இருக்கு போது வந்தா தா அந்த ஹோல் எல்லா எங்க போடுறது ஏனா இது ஏற்கனவே யாரோ ஏசி மாட் ஒட்டாத வீடு இப்ப நம்ம எங்கயாவுது ஓட்ட போட்டா பிரச்சன ஆயிடுல அதனால எங்க ஹஸ்பண்ட் இருக்குபோது வந்து இன்ஸ்டா இன்ஸ்டலேஷன் பண்ண சொல்லலான் ட்டு வெயிட் பண்ணோ போன வாரோ ஃபுல்லு அவருக்கு வேல டைட்டா இருந்துது செரி நாளைக்கு தா வர சொல்லியிருக்கோ நாளைக்கு தா வந்து ஹோல்
அது இன்ஸ்டலேஷன் பண்றதுக்குள்ள வெயிலு போயிருபோல
அதுதா சொன்ன அவுங்களே அப்டி தாங்க சொன்னாங்க நம்ம பேசமா இன்னொரு பத்து நாள் வைட் நெக்ஸ்ட் இயர் ஏ சி வாங்கியிருக்குலா அப்டின்னாங்க
பஸ்க்கு யூஸ் ஆகு
ம்
எப்டியோ அடுத்த வருஷோத்துக்கு யூஸ் ஆகு
அது எதுக்கு இப்ப வாங்கனாங்கன்னா எங்க மாமியாருக்கு ஒரு நாள் நைட்டு ரொம்ப படப்படன்னு வந்து ஒரு மாரி ஆய்டு
ஆமாப்பா லாஸ்ட் இயர் அப்டி தாப்பா இருந்துச்சு ச்சீ எனக்கே அப்டி ஒண்டே அங்க போய் இருந்ததுல அந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா படபடனாயி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம வந்துருச்சு எனக்கு பயந்துட்டே அவ்ளோ ஒ ரு ஹாட்டு அந்த காத்தே வந்து ஹாட்டா வருது
ம்
அப்டி வந்துச்சு அங்க ரெண்டு ரூம் இருக்கு ஆ அவங்களா ஏ சில படுத்துட்டாங்க சின்ன பசங்க ஆம்பளை ஆளுங்கலா நாங்க லேடிஸ் எல்லா ஒரு ரூம்ல படுத்துருந்தோமா அடச்சிருச்சி ஒரு மாரி கப் பு
ம்
ஆமா ஆத்தாடி அப்ப நமக்கே தாங்கல வயசானவங்கள யோசிச்சு பாருங்கங்க
அந்த ரீசனுக்காக தா அவுங்க எ ஏ சி வாங்குனதே ஆனா வாங்கின ஒரு ஒன் வீக்லே கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு
ம்
செரி சேர் வாங்கிட்டு ஒரு வழியா இன்ஸ்
அப்டிதா நடந்த தா காமெடி ஒன்னு எங்க எங்க வீட் என்னோட நெய்பர் ஒருத்தவங்க இதே மாரி நேட்டிவ் போனாங்க அவங்க நேட்டிவு பயங்கர ஹாட்டு ஊரு க்கு போன அன்னைக்கே வெயில் ஜாவு அவுங்களுமே ஒரு மாரி எல்லா பசங்க பொண்ணுங்கலாமே வெளி வெளியூர்ல இருக்காங்க எல்லாரு ஒரு எடத்துக்கு வருவாங்க அ அந்த லீல்ல தா மாமியார் மாமனார் மட்டுதா அங்க தனியாக இருக்காங்க ஆ அங்க வருவாங்க அவங்க எடத்துல வந்து ரொம்ப ஹார்ட்டு ஜாஸ்தியா போய் ரெண்டு நாள் சமாளிச்சு பாத்தாங்களா வெயிலு முன் முடியல அப்டின் சொல்லிட்டு ஏ சி ஆட்ரு பண்ணாங்களா ஏ சி ஆட்ரு பண்ணி பத்து நாள் கழிச்சுதா ஏ சி வந்தச்சா பத்து நாள் கழிச்சி வந்து இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு ஒரு வார கழிச்சிதா ஆள் வந்துருக்கா அவ வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு பொயிட்டானா பண்ணிட்டு பொயிட்டு போனன் டு அவ வந்தது ஒரு ஒம்போது மணிக்கான நைட்டு அவன எப்டியோ ட்ராக் பண்ணி புடிச்சிருக்காங்க ஒம்பது மணிக்கு வந்தானா பதனொன்ற மணிக்கு முடிச்சுட்டு போனானா அப்பா இன்னிக்காது ஏ சிய போட்டு படுக்கலான் படுத்தாங்களா கரெக்டாக ஒரு ரெண்டர மணிக்கு கரண்டு பொயிர்ச்சா
சூப்பரு
போங்கடா நீங்களு வேண்டா ஒங்க ஏ சியு வேணா அவங்க அடுத்த ரெண்டு நாள்ல ஊருக்கு வன்ட்டாங்க இங்க அப்றோ வந்ததுக்கப்றோ இப்ப அந்த ஏ சிய யாருமே யூஸ் பண்றதில்லையா அங்க மாமனார் மாமியாருக்கு ஏ சி
ஹ அந்த ரீசனுக்காக தாங்க எல்லாரு ஏசி வாங்க யோசிக்கிறாங்க
ம்
அந்த ரீசனுக்காகத்தா இப்ப நாங்கள்லா நெருட்டிவ் நேட்டிவ் போனா வெய்யிலாதா இருக்கு ஆனா என்ன அ வாங்கி போட்டா வேஸ்ட்டா பொயிரு நம்ம எப்பயாது ஒரு தர வரோ யாரு யூஸ் பண்றக்கில்ல திருப்பி அத மெயின்டெயின் பண்ண முடியாது தா
ம்
எடா மெயின் மெயின்டெனன்ஸ் இல்லாம ஒரு பொருள வச்சுக்க முடியாது இல்லையா
அதலா அதே மாதிரி ஏஸசி இந்த மாரி விஷயங்களுக்குலா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியோ ஆமா அது இல்லாம ஒன்னு பண்ண முடியாது
அப்ப பிரிட்ஜெல்லா வெச்சிட்டு வரோ அதுவே வந்து நம்ம அப்பப்ப போறோ யூஸ் பண்றோ ஆனா எப்டியோ அத யூஸ் பண்ணிறோ ஏ
இப்ப நாங்களுதா வச்சிருக்கோ அங்க ஒரு ப்ரிட்ஜு கெடக்கு அங்க ஒரு ப்ரிட்ஜு கெடக்கு கிட்டத்தட்ட நா போய் ஒன் இயர்க் க்கு மேலே ஆகப் போகுது என்னா என்னா ஆச்சோ என் ஏதாச்சோ ஒன்னு தெரியல அந்த ஃப்ரிட்ஜ் அங்க அப்புடியே கெடக்கு வேஸ்ட்டா கெடக்கு
ம் ஹாட் சம்மர் டைம்ல அதனால வந்து சீக்கிரோ இதாயிடு
ஆமாமாமா பே இதுவேற
எலக்ட்ரானிக் பொருள்லா யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா நல்லாருக்கு
ம் கரண்ட்டு வேறு பொய்ட்டு பொய்ட்டு வருது ட்ருப்பா இதுக ஃப்ரிட்ஜ் ஆடாங்காம இருந்துதுன்னா கஷ்ட்டோந்தா
நீங்க இன்னா ஆன்லே வச்சுட்டு ப்ளக்க சொருகியே வச்சுட் வந்துருக்கீங்ளா
ஆமா
ஆன்லே வச்சிருக்கீங்ளா
ஆமா
ஏ அப்புடியே வச்சுட் வந்திங்க நாங்கல்லா வந்து வரும்போதே ஆஃப் பண்ணி க்ளீன் பண்ணி லைட்டா க க கதவு தெறந்து வச்ட்டு வந்துருவோ காயிற மாரி உள்ள
அ ஹ நா ஆன்லதா வஷ்ட்டு வருவே அதுல கொஞ்ச திங்ஸ் எல்லா இருக்கு ம் திங்ஸ் இருக்கு ஏன்னா உங்களோட சுட்டிவேஷன்லா வேற என்னோட சுட்சுவேஷன் வேற ஏ வீடு இருக்குறது ரொம்ப அவுட்ரு ஒரு சில விஷ்யங்கள்லா நா வாங்கி வச்சுட்டு போனாதா போன உடன என்னால சமைக்க முடியு
அவுட்டர்லாமல ஓகே தா ஆனா அதுக்காக எவ்ளோ நாளு வாங்கி வச்சுட் இருந்தா அந்த அது பொருள்லா கேட்டுப்
கெட்டு போகாது இருக்கு இருக்கு பருப்பு அது கெட்டு போகாத பொருள் தா வச்சுட் வருவோ பருப்பு அரிசி அந்த மாரி விஷயங்கள்தா இருக்கு புளி ஆமா வேற வழி இல்ல வெளில வச்சி புழு வந்துருச்சின்னா வேற வழி இல்ல அரிசி இருக்கும் பருப்பு பரு வெளியில எடுத்து வச்சுட்டு சமைச்சற்லா அது ஒன்னு ஆகாது அப்புடியே தா இருக்கு நம்ப துனிப்பைல போட்டு நல்லா டைட்டா கட்டி கீழ தம்ம காய்கறி வக்கிற ட்ரே இருக்குல்ல அது ஃபுல்லாவே அரிசி பருப் மெயினா டீ தூள் காஃபி தூள் வச்சுருப்பே டீ தூளு காஃபி தூளு
இப்டி இப்போதா நா ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்ற பருப்பெல்லா வெப்பாங்கன் கேள்விப்பட் இருக்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதா அரிசி வைப்பாங்கன்னு கேள்வி
நார்மலாவே பருப்புல்லா நா வைப்ப இங்கேயுமே பருப்புல்லா மீதி ஏதாவது கொஞ்ச கிருந்தது அப்டின்னா போட் டப்பால போட்டு வைப்ப கெட்டு போகாது அதே மாதிரி போனோடனே காபி போடணும் அப்டின்னா டீ தூள் போடணும் டீ போடணும் அப்டினா டீ தூளும் காஃபி தூளும் இருக்கும்
எனக்கா எனக்கு எனக்கு ஒரே ஷாங்காக இருக்கு நா ஃபர்ஸ் டைம் இப்ப தா கேக்குற அரிசி ஃப்ரிஜுக்குள்ள வைப்பாங்கனு
ஏ இப்ப எல்லாரு டபுள் டோர் பிரிட்ஜ் வாங்கி மேல இருக்கிறதுல வந்து ந்து எல்லாரு கிராசரிஸ்தா வச்சிருக்காங்க தெரியுமா கீழே இருக்குறதுலதா இந்த மாவு இதல்லா வச்சுக்கறாங்களே ஒழிஞ்சு மேலே ஒரு டோர்ல அப்புடியே க்ராசரிஸ்தா இருக்கு அப்புடிதா இப்ப எல்லாருமே வச்சிருக்காங்க ம் கொட்டி வக்கிறதுக்ல்லா இப்ப யாருக்கு டைம் இல்ல
ம் படத்துக்குல்லா எதாவ்து போனீங்ளா இப்ப நறையா ப படோல்லா வந்துருக்குல்லல கருப்புன் படோ சூரியா படோ
நான் அதல்லா போகலப்பா தேட்ருக்கு போறதே இங்க இல்ல நாங்க போகுல
நல்லாருக்கு நீங்க போய் பாருங்க குடும்பத்தோட பசங்கலா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க
தமிழ் படோ வந்தா ரெண்டு நாள்தான்பா ரெண்டு வ மேக்ஸிமம் ஒரு வாரந்தா அதோட தூக்கிருவாய்ங்க பாக்க முடியாது ஏதாது ஓ தி ஓடிடி ப்ளாட்ஃபாம்ல வரு கொஞ்ச நாள்ல
ம் சூப்பரா இருக்கு படோ நாங்க அப்ப இந்த த இந்த சம்மர் வெக்கேஷனு உரு
தாய்ககெழவி மூவிய பாக்கணு பாக்கனுர்ந்து இப்போ ஹாஸ்ஸ்டார்ல வந்தோனதா பாத்தே
ம் இந்த சம்மர் வெகேஷனுக்கு நாங்க ஊருக்கு போயிருந்தோல்ல அப்ப எல்லோரும் போனோ ஃபேமிலியோட போய் பாத்துட்டு வந்தோ நல்லா இருந்துச்சு
செரி செரி செரி
ம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படோ சொன்னாங்க அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது பேர் மறந்து போச்சு எனக்கு
எனக்கு கருப்புக்கு முன்னாடினா தாய்க்கெழவிதா எல்லாரு நல்லா இருக்கு நல்லா இருக்கும்னு சொன்ன மாதிரி இருந்தது
மேல உன்னொரு பட சொன்னாங்க நல்லாருக்குன்னு சொன்னாங்க
தெரில எனக்கு தெரில என்ன படனு தாய்க்கெழவிதா நல்லா இருக்க மார்ருந்தது ஆமா அது இப்பதா பாத்த நானு இந்த லீவ் ஆரம்பிச்சோன்னதா பாத்த பசங்களுக்குலாம் லீவ் விட்டு லீவ் ஆரம்பிச்சோனாதா பாத்த
சூர்யாவோட ஸ்டெய்ல் மாறாம அப்டியே இருக்கு
ம் செரி செரி செரி செரி செரி நமக்கு அ அப்டியா அப்ப பாக்கலாமே போய் பாப்போ இப்போ இல்ல எதுலயாவது வந்தா பாப்போ ம்
அதலத்து திரிஷா கேரக்டருமே வந்து நம்ம எப்பயும் பாக்குற திரிசா மாரி இல்ல அது அதுவு வேற கேரக்டரா இருந்தது
அப்டியா செரி செரி செரி செரி
பாக்குறதுக்கு
அப்டியா நா பாக்கல மூவியோட ரிவ்யூ கூட பாக்கல எதுமே பாக்கல எனக்கு எதுவுமே தெரியாது அத பத்தி
போய் பாருங்க
ம் டைம் இங்க இங்கினி பாக்க முடியாது தியேட்டர்ல ஏதாவது ஓடிடில வந்தாதா பாக்க முடியு இங்க இனி பாக்க முடியாது அதோட இப்ப நாங்க இப்ப இன்னோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்கு வீட்ட விட்டு அவ்வள நேரம்லா வெளில போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியாது அதுவும் ஒரு மெயின் ரீசன் அது இன் ஒரு த்ரீ மன்ஸ்சுக்கு லாக்குல நாங்க
ஆமா ஆமா சேரி அப்பறோ ஏதாவது ஒ டிவில வந்துச்சுன்னா பாருனா நெட்ல வந்துச்சுன்னா பாத்துக்குங்க
பாத்துரு ம் நாங்க பாத்துக்குவோ ம் நா போய் இந்த ரெசிபிக்கு உள்ளதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தறேன் ம் சேர் பாக்கலாமா ம்
ம் சேர் பாக்கலா